ஹலோ
ஆ என்னாச்சுங்க அந்த கால் கட் ஆயிருச்சுங்க
ஆ டிஸ்கனெக்ட் ஆயிருச்சுங்க என்னன் தெர்லங்க
சேரி சேரி சேரிங்க உங்களுக்கு டாஸ்க் முடிஞ்சதுங்ளா இன்னு இருக்கா ஆ இருக்குங்க ஸ்கூல் போய்ருக்காங்க உங்களுக்கு டாஸ்க் முடிஞ்சதுங்களா இன்னு இருக்கா
அது என்னன்னே தெரிலங்க எனக்கு அந்த டாஸ்க் இன்னு முடியல ஒன் எய்ட்டி இன்னு கம்ப்ளீட் ஆகல அதனால தான பேசிட்ருக்கோ
இல்ல ஒன் எயிட்டின்னு வராது அது தேர்ட்டி போர் வந்தா முடிஞ்சுறு
தேர்ட்டி ஃபோர் காட்டுதுங்க
ஆ அதாவது தேர்ட்டி ஃபோர் பை தேர்ட்டி போர்ருந்தா உங்களுக்கு நீங்க யாருக்கு கால் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறே
அப்டிங்களா காலியா மட்டுந்தா பேசணுமா
அ ஆமா
ஓ ஓகே அது எவ்ளோ அது எப்டி முடியுனு நம்ம கண்டுபிடிக்கணு
காலிங்ளா
ஆ
அது தெரிலிங்க அது எதுலயோ போய் பாப்பாங்க எனக்கு தெரில நானு நியூ தா இந்த ஆப்புக்கு
ஓ சேரி சேரி நீங்க எவ்ளோ டாஸ்க் முடிச்சிருக்கீங்க அந்த தேர்ட்டி ஃபோர்ல
தேர்ட்டி ஃபோர்ல தேர்ட்டி த்ரீ பேசிட்டுருக்கேங்க
இதபத்தி இதுல பேச கூடாதுன்னு சொல்லுவாங்க
இல்ல அதுல்லா இல்லைங்க நம்ம வந்து எந்த ஒரு நேமு சொல்லாம எதுன வேணாலு பேசிக்கலாங்க
ஓ சேரி சேரிங்க ம் அப்புறோ கொழந்தைகுள எத்தன கொழந்தைங்க இருக்காங்க உங்குளுக்கு
ஒரு பொண்ணுங்க ஸ்கூல் போய்ருக்கா நாலு வயசு ஆகுது அவ இப்ப எல் கே ஜி படிக்கிறாங்க
ஓ ஓகே ஓகே எனக்கு ரெண்டு கொழந்தைங்க இருக்காங்க ஃபஸ்ட் பைய ஃபோர்த்து செகண்ட் பொண்ணு வந்து ஃபஸ்ட் ஸ்டான்டர்ட் படிக்கிறா
ஸ்கூல் ஆரமிச்சுச்சுங்ளா
ம் ஆரம்பிச்ட்டாங்க நாலாந் தேதியே ஆரம்பிச்சுட்டாங்க
செரி ஓகே ஓகே ஓகே நாங்க கொஞ்சோ வெளியூர்ல இருக்கோ இன்னைக்குதா பாப்பாவுக்கு ஸ்கூல் ஓபனிங்
அப்படியா செர் செரி ஸ்கூலே இன்னைக்குதா ஓபனிங்கு
ஆமாமா நாங்க நம்ம மாவட்டம் இல்லாம வேற மாவட்டத்துல இருக்கோ
ஓ
அ மாநிலம் நம்ம மாநிலம் இல்லாம வேற மாநிலத்திலட்ருக்கு
ஓகே ஓகே செரி செரி இப்ப இருக்கிறது வேற தமிழ்நாடு இல்லையா வேற ஸ்டேட்டுங்களா
ஆமா ஆமாங்க
ஓகே ஓகே ம் அப்றம் சொல்லுங்க
அ நீங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிருக்கீங்ளா ஒர்க் தேடிட்ருக்கீங்ளா இப்ப ஒ பீரிவியஸ் வந்துட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு எக்ஸ்
ஆ இருக்குங்க பிஃபோர் மேரேஜ் போயிருக்கே அதுக்கப்புறோ விட்டுட்டே
சேர் சேர் செரிங்க என்ன ஃபீல்ல ஒர்க் பண்ணீங்க
நா வந்து ஒரு ப்ரைமரி டீச்சர்
ஓகே டீச்சர் நீங்க எப்பவும் ட்ரை பண்ணலாமே கொழதைங்கல பெருசாயிட்டாங்க அவுங்களு ஸ்கூல்க் போறாங்க
ஆனா இப்போ ட்ரை பண்றங்க பண்ணல போறக்கு அவ்ளக்கா இன்டரஸ்ட் இல்ல
ஓகே ஓகே ஓகேங்க
ஆமா அது கொஞ்ச ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கற மாரி இருக்கு ஆமா அது ஃரீலான்சிங் அந்த மாரி அப்பப் அப்ப வராது அது மட்டு பண்ணிக்கிறே பெருசா ஒன்னு பண்ணல ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் அவ்ள தா பெரிய யர்னிங்ஸ்ல்லா ஒண்ணு பாக்கல
செரி ஓகே ஓகே ஓகே இந்த மாரி வேற எதாவ்து வந்துட்டு ஏப்ல உங்களுக்கு அனுபவோ இருக்குங்ளா
நா நறையன்னோ பண்ணிருக்கங்க ஆ ஒரு வெப்சைட்ல ஹியூமனாட்டிக்ஸ் சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ல ஒர்க் பண்ணியிருக்கே
செரி சேரிங்க
ஆ அதே மாரி ஒன்னு ரெண்டுல்லா பண்ணிருப்பே
ஓ இப்ப கரண்ட்ல எதாவ்து வேக்கன்சி இருக்குங்ளா
கரண்ட்லாம் இப்போதைக்கு வேற ஒன்னு பண்ணல இந்த பாபல் ஆடியோனு ஒன்னு சொல்லுவாங்க அதுலதா இப்ப ரெண்டு ப்ராஜெக்ட் வந்திருந்துச்சு
செர் செரிங்க அது எப்டிங்க நம்ம ஆடியோ வந்து இல்ல இல்ல நா கேள்விப்பட்டது இல்லங்க
ஓ அது நல்ல சூப்பரான ஒரு வெப்சைட்டு என்னால அது அப்லே பண்ண முடியல ஏற்கனவே ப்ரிவியஸ் ப்ராஜெக்டுக்கு வந்து கடைசி நேரத்துல அப்லே பண்ணனால எனக்கு அதுவே இன்னு ரிவியூ பண்ணல அதனால இப்போதைக்கு எனக்கு வந்து அந்த நோட்டிபிகேஷன் காட்டல டேஷ்போட்ல அதனால என்னால அப்லே பண்ண முடியல இப்ப பராஜெக்ட் அவைலபிளா இருக் இர்க்கு தா என்னன் தெரியில நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க அதுல வந்து ஒரு மண் நேரத்துக்கே வந்து நூத்தி பத்து டாலர் ஒரு ஒர்க்
ஓ அப்ப நூத்தி பத்து டாலர்னா ஆயிர ரூபாய்க்கு மேல
ஒரு டாலரே தொண்ணூ ரூவான்னு வச்சுக்கோங்க அப்ப நூத்தி பத்துனா ஒரு மண் நேரத்துக்கு எவ்ளோ பாப்பீங்க பாருங்க
ஓகே ஆனா அது எப்பயாவது டாஸ்க் வரு அப்டித்தான
இல்லங்க என்னோட அக்கா அதுல ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு மாசத்துலே அவங்க வந்து ஒன்றர லட்ச ரூபாய்க்கு மேல எடுத்திருக்காங்க
ஓ சூப்பர் சூப்பர்
ம் நீங்க வேணா அதுல போய் அந்த வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க இருக்குதான்னு ப்ராஜெக்டு ஒரு ப்ராஜெக்ட் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு ஃபில் ஆயிடுச்சு இன்னொன்னுதா ஓபன்ல இருந்துது செக் பண்ணி பாருங்க வேணா
அங்க என்ன மாரி ஒர்க் இருக்குங்க
அது வந்து நம்ம அதா நம்ம வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ற மாரிதா ஒன்னா நம்ம இந்த மாரி பேசுறோம்ல காலர் கிட்ட அந்த மாரி பேசற மாரிருக்கு இல்லனா வந்த ஸ்கிரிப்ட் ரீடிங் இருக்குல்ல அதுல இருக்கறத பாத்து நம்ம அப்டியே ரீட் பண்ணோ அந்த எமோஷனல் ரீடிங்னு இப்ப ஒன்னு ப்ராஜெக்ட் போய்ட்டுருக்கு ஆனது முடிஞ்சிச்சு நெனைக்கிறே
ஓகே ஓகேங்க அந்த வெப்சைட் நேம் என்னங்க
பாபிள்லாயோ
பாபுள் பி ஓ பி பி எல்
ஆ பி ஏ பி இ எல் பி ஏ பி இ எல் பாபிள் ஆடியோ
பி ஏ பி இ எல்
ஆ பி ஏ பி இ எல் பாபிள் ஏ யு டி ஐ ஓ
ஓகே ஓகே நா செக் பண்றேங்க
இந்த வெப்சைட்டு பயங்கர குவாலிட்டியாருக்குங்க நம்ளுக்கு அதுக்கேத்த மாரி மைக்கு எல்லாமே வந்து அவுங்க இது பண்ணுவாங்க அந்த மாரிலா இருந் து அந்த ஒரு ப்ரொப்பஷனலா நம்ம வந்து ரெக்கார்டிங் பண்ண மட்டுதா அக்சப்ட் பண்ணுவாங்க
மைக்லா நம்ம எஸ்ட்டர்னல் மைக் வேணுங்களா
ஆமாங்க என்னோட ப்ரெண்ட் எல்லா வந்து மைக்கு மட்டுமே ஐய்யாயிரம் ரூபாக்கு பர்ஷஸ் பண்ணி அப்ராடுல இருந்துதா அதுக்கப்றோ யேனிங்ஸ்
ஓகே ஓகே ஓகே நம்ம போன்லேயெல்லா பண்ண முடியாதுங்ளா
அதுலல்லா பண்ண முடியாதுங்க கண்டிப்பா லேப்டாப் வேணு
ஓகே
னு நல்ல குவாலிட்டியா இருக்கறத மட்டுதா அவுங்க வந்து அக்சப்ட் பண்ணிக்குவாங்க
ஓகே ஓகே ஓகே
நீங்க இதற்கு முன்னாடி வேற ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கீங்ளா
ஆ இல்லைங்க நா பெருசா இந்த மாரி ட்ரான்ஸ்கிரிப்ஷன் இந்த மாரி ஒர்க் இருக்கிறதுலா எனக்கு பெரிய அறிமுகோ இல்லேங்க
ம் இல்ல டிகிரி முடிச்சுட்டு என்னா எந் எதுவுமே பண்லிங்ளா நீங்க
இல்ல ஒர்க் பண்ணே இப்போவு கரண்ட்டா ஒர்க் பண்ணிட்டு தா இருக்கேங்க
ஓ அப்புறோ இன்னைக்கு வீட்ல இருக்கீங்க லீவா
இல்ல நா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா பெர்மனட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா
ஓ சேர் சேரி என்ன ஒர்க் பண்றீங்க
ஆ ஒரு கேமிங் கம்பெனில பேக்கேன்ட் எக்ஸூகியுட்டிவா இருக்கேங்க
ம்
புரியலிங்க
சேலரி சேலரி
ஆ சேலரி தேட்டீங்க
ஓ பரவால்ல பரவால்ல நல்ல இர்னிங்ஸ் தா எத்தன் நாளு வேல இருக்கு
என்து இது இல்ல இது லீவே கிடையாதுன்னு மாச்த்துல ரெண்டு நாள் தா லீவு
ஓ செர் செரி டைமிங்ஸ் எப்டி இருக்கு நம்ம எப்போவேனா பண்ணிக்னும இல்ல எப்டி
நேரோ இருக்கு இல்லல அந்த மாரில இருங்க செவன் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி ஆக்டிவாவே இர்குனு
ஓ ஓகே ஓகே கஷ்டமா இருக்குமா
ஒர்க் ஈஸி தாங்க ஆனா நம் பன்னெண்டு மண் நேரோ உக்காந்து இருக்கற்ரதா ஃபேம்லி கொழந்தைய எல்லா வெச்சுக்கிட்டு இருக்கறத்தா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பேச்லர்னா பிரச்சனை இல்ல நம்ப சமைக்கணு குழந்தைய ஸ்கூல் அனுப்பணு ஆமாமா அதுகுதா ஒரு ஒரு செவன் செவன் மந்த்தா டிரவல் பண்றாங்க
ஓ இப்ப அதுலியு நீங்க இந்த ஓர்க்கயு சேத்து பண்றீங்க
ஆமா இது ஃப்ரெண்டு சொன்னாங்க பக்கத்து வீட்ல அவுங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவுங்க வந்து காலராவோ காலியாவு வந்துட் டு அவுங்க டாஸ்க் முடிக்கிறக்காக என்னையு சேர சொன்னாங்க செ அப்பற நா சேர்ந்த இதுலயு நல்ல இயர்ன்னிங்ஸ் வந்திச்சு சரின்ட்டு நான் கன்டினியூ பண்ணிட்ருக்கே
ஓ சேர் சேரி நீங்க எப்டி இந்த ஒர்க் ஃப்ரம் ஜாப் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்டி எந்த இது மூலமா உங்களுக்கு வந்துச்சு
எனக்கு அங்க அங்க பக்கத்துல சொன்னாங்க இந்த ஜாப் சொன்னாங்கள அந்தாக்கா தா சொன்னாங்க அவுங்க ஃப்ரெண்டு வந்துட்டு ரெஃபர் பண்ணாங்க வேகன்சி இருக்குன் சொல்றாங்க சொன்னாங்க அப்புற இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணங்க ப்ப வந்து நைட் ஷிஃப்ட் பாக்க சொல்றாங்க அதா வந்துட்டு நா ஜாப்ப கொய்ட் பண்ணலாமான்ட்டு திங்கிங்ல இருக்கே
ஓ நைட் ஷிப் பண்ணா ரொம்ப கஷ்டல்ல
நைட்டு ஆமா நைட் செவன் தேர்ட்டி டு செவன் தேர்டிங்க நம்புளுக் டிஸ்டர்ப் எதுவு இருக்காது இருந்தாலு நம்ப மதியானதுக் தூங்க முடியாது பொண்ணுகு ஒன் தேர்டிக்கு ஸ்கூல் முடிஞ்சிரு
ம்
அவள போய் அழைச்சிட்டு வரணு அவள பாத்துக்கணு ஆமாமாங் அதா என்ன பண்றதுன்னு திங்கிங்லே இருக்குங்க குய்ட் பண்லாமா கண்ட்னியூ பண்லாமா அப்படின்ற மாரி
ம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டாலே நைட் டியூட்டி மெய்னா இருக்கும் போல் இருக்கு
ஆமா ஒர்க் ப்ரம் கோம் எது பாத்தீங்ன்னாலு நைட் டியூட்டி தா
மோ ஓகே ஓகேங்க அப்ப நீங்க லேப்டாப் எல்லா வச்சிருக்கீங்க
அ லப்டாப் ஒய்ஃபை எல்லாமே இருக்குங்க
ஓ ஓகே ஓகேங்க
அது இருக்கு நீங்க சொன்ன வெப்சைட்ல இப்ப தமிழ் டிரான்ஸ்கிரிப்பரு இருக்கு ஆனா அது எப்டின் தெர்ல மைக்கெல்லா இல்லாம பேஸ்
இல்ல இந்த டிரான்ஸ்கிரைபர் வந்து மைக் தேவையில்லைங்க அது வந்து நம்ளுக்கு லேப்டாப் இருந்தாலே போது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வேணா
ஓகே ஓகே ஓகே அது எதாவ்து டெஸ்ட் மாரி வச்சு எடுத்துப்பாங்க ஏதோ டெஸ்ட் மாரி வச்சுதா வந்துட்டு எடுத்துப்பாங்கல்ல
ஆ அப்டியாதா இருக்கு ஏனா இது பெரிய அமௌண்டா இருக்கு இல்லங்க அதனால வந்து அவுங்க எல்லாமே செக் பண்ணுவாங்க குவாலிட்டி எல்லாமே அந்த சாம்பிள் டெஸ்ட் ஏதாவ்து இருக்கு கண்டிப்பா
ஓகே ஓகே ஆனா எனி டைம் இதுல வந்துட்டு வேகன்சி இருக்காதுல்லங்க
எனி டைம் இருக்காது நம்ளுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாரி ப்ராஜக்ட்டு பேஸ்ட் வந்து அந்தந்த டைம் நம்ளுக்கு முடியும் போது அது வரைக்கு மட்டு தா நம்மளால ஒர்க் பண்ண முடியு
ஓகே ஓகே உங்ளுக்கு இந்த மாரி இணையதளங்கள்லா எப்டி தெரிய வருது
நா நாங்க வந்து இப்ப லிங்க்டு இன்ல வந்து வரு
ஓகே ஓகே ஓகே ஓகேங்க
கிடிங்
செரி செரி செரி சரி நம்ம அடுத்த கால்ல சந்திப்போங்க பத்து நிமிஷோ ஆயிடுச்சு
ஆ ஓகே தேங்க் யூ
தேங்க் யூ
ஆ